ஆ கேளா
ஆ கேக்குதுங்க நம்ம இப்போ பாத்தீங்கன்னா பாரம்பரிய உணவு அத பத்தி பேசலாங்களா
ம் சேரிங்க அதுவுமே பாத்தீங்கன்னா இப்ப ட்ரெண்டு தா
ட்ரெண்டுங்கிற வார்த்தையே ட்ரெண்ட் ஆக்கிட்ருக்கீங்களே
அதுதா ஏன்னா இப்ப இருக்கிறவங்க எல்லாமே அப்பிடின்னு சொன்னாதாங்க பேசவே செய்றாங்க
ம் ம் ம் உங்க
எப்டி நவீன உலகத்துல வந்து நம்ம வாழ்ந்துட்ருக்கோ இல்லயா அதனால னால எல்லாருமே வந்துட்டு நம்ம எது வந்து நமக்கும் முக்கியம் முக்கியம்ன்றதே அவங்க எத நெனைக்கிறாங்க அப்பிடின்னா எது வந்து ரொம்ப பிராண்டடா இருக்கோ எது வந்து ரொம்ப ட்ரெண்டா இருக்கோ அதுதா முக்கியோன்ற மாரி ஆயிருச்சி முன்னாடி எல்லா வந்து என்ன சொல்லுவாங்க சுயமரியாதை முக்கியம்னு சொல்லுவாங்க அப்புற வந்துட்டு ஆ நல்ல ஒரு நட்பு முக்கியம்ன்னு சொல்லுவாங்க ஒரு உறவு முக்கியம்னு சொல்லுவாங்க இப்போ எல்லா இப்டியெல்லா யாருமே நெனைக்கிறதே கெடையாதுங்க
ம் ம் கலர் ஃபுல்லா என்னா இருக்கே அதுதா ஃபுட்லேயூ செரி டிரெஸ்ஸிங்லியூ செரி எதுவ்வுமே கலர் ஃபுல்லா இருக்கற்த்தாந் அவங்களுக்கு ரெஸ் பக்டா இருக்குர மாரீ இருக்கு இந்த கேசரி போல பிரியாணில தூக்கி போட்டா அது கலராருந்தா ஆ சூப்பரா இருக்குன்னு சொல்லுவாங்க அதே எதுமே போடாம நல்லா டேஸ்ட்டா இருந்தா கூட அத மதிக் கூட பாக்க கூட மாட்டாங்க அது மாிதா இருக்
ஆம்மா ஆமாம்மா இப்ப பாத்தீங்கன்னா பாரம்பரிய உணவு வந்து ரெண்டோ இல்லயோ ஆனா அது வந்து ஒடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க நெறய வந்துட்டு இப்போ எக்ஸாம்பிள் க்கு நா சொல்றே எங்க மாமியாருக்கு வந்து இது இருந்தது ஆ ப்ரஷர் இருந்தது அது பாத்திங் இன்னோ அவுங்க மருந்து சாப்டாலுமே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பத்து பாயிண்ட் எப்பவுபோமே எக்ஸ்ட்ராவாவேதா காட்டூ அப்றோ நா வந்து என்ன சொன்னே நீங்க வந்து வெயிட் போட்டீங்க நானுமே இந்த மாரி டயட்ல இரு க்கலான் சொல்லி நெனக்கிறே அதனால நம்ம வந்து என்ன பண்லா இதுக் மேல ஃபுல்லாவே வந்துட்டு இந்த மாரி ஒயிட் அவாய்ட் பண்ணிட்டு இந்த மை மைதா மைதா இல்ல அ கோதும ராகி அதுக்கப்றோ வெள் அ செவப்பரிசி கருப்பு கவனி காட்டு யான அரிசி இந்த மாரி சாப்ட்லா மூணு வேலயூ அப்டின் சொல்லி சொன்னே அவங்க வந்து கு வந்து அது கஷ்டந்தெ ஏனா அவங்க வயசுக்கு வந்து அது கஷ்டந்தெ ஏனா ஒரு பிஃப்டி இயர்ஸ் இதா அவுங்க வந்து ஒரு செயின்ல வந்து வாழ்ந்துட்ருக்காங்க அந்த செயின ஒடச்சி அப்பி மாத்தெபோது அது வந்து கொஞ்சோ கஷ்டமாதா இருக்கூ இருந்தாலு அவங்க என்ன சொன்னாங்க சேரி நீ சொல்ற அதுக்காக நா பண்றே அப்டின்னு சொல்லி பண்ணாங்க ஒரு பத்து நாள் வந்து என்ன பண்ணாங்னா காலயில நாங்க ரெண்டு பேரூ சேர்ந்து தோசதா கோதும தோசயோ இல்ல ராகி தோசயோ அந்த மாரி சாப்ட்டு போயிட்லாண்டி ராகி சேமியா அப்டி இல்லாட்டி நாங்க என்ன பண்ணுவோ அ வேற கம்பு சேமியா இல்லாட்டி வேக வச்ச ராகி புட்டு அந்த மாரி எல்லா மாத்தி மாத்தி எடுத்துக்வோ மதியானத்துக்கு வந்து சப்பாத்தி தோச தா ஆனா ராகி இல்ல கோதும இல்லாட் இ கருப்பு கவூனி அரிசி இந்த மாரி ஏதாவது ஒரு இதுல வந்து அரச்சு நாங்க எடுத்துப்போ அது வந்து சப்பாத்தியாவோ இல்ல வந்துட்டு இதாவோ பொரியல் ஒரு ரெண்டு பொரியல் வச்சு வயிறு ஃபுல்லா வந்து சாப்ட்ருவோ அப்றோ சாய்ங்காலோ அவங்க என்ன பண்ணுவாங்க அதே மாரி தோச ஏதாவது சட்னி அந்த மாரி சாப்ட்டுக்குவாங்க இல்லனா பாத்தீங்கன்னா காலயில நாங்க வந்து பொடலங்கா சட்னி இல்ல பீக் கங்கா சட்னி அந்த மாரி ஏதாவது வெஜிடபிள் சட்னியா செஞ்சு நாங்க எடுத்துக்குவோ பின்ன முட்ட அதுவூ சாப்டுவோ எம் எப்டினா வயிறு பத்தாம டயட் அந்த மாறில்லா கெடயாது ஃபில்லிங்கா எல்லாமே இந்த மாரியே சாப்ட்டுட்டு வந்தோ பத்து நாள் கழிச்சா அவங்க போய் பாக்கூபோது சுகர் அ இது ப்ர ஷர் வந்து ரொம்ப கம்மியா காமிச்சுச்சு
ம் ம்
அப்டினா அந்த பாயிண்ட் இருக்றவங்களுக்கு வந்து பி பி ஏ இருக்கிற மாரி இல்ல அப்போ உணவு பழக் கம் வந்து நம்ம மாத்னதுனால நம்ம ஒடம்பு வந்து எவ்ளோ ஒரு நல்ல ஒரு இத வந்து குடுத்துட் வந்து பாத்தீங்ளா
ம் கண்டிப்பாக ம்
ஆ அத பாக்கும்போ வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்த அவங்க இப்ப வந்து கொஞ்சோ வருஷத்துக் முன்னாடி ஃபேட் கிள்ளி வரு வது இந்தா அது இப் பா அதுவு இல்ல அப்டினு போது அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா அ து நா நெனைக்கிறே
ஒடம்பே ஆக்டிவ் ஆடு பழய கண்டிஷனு ஆக்டிவா வேல செய்ய ஆரமிச்சுருவாங்
ஆமா வேல செய்றது ஒரு இதத்துல இருந்தாலு நம்ம ஒடம்பு வந்து ஆரோ க்கியமா இருக்கு அப்டின்ற ஒரு திருப்தி இருக்கு இல்லையா இப்ப வந்து இவ்ளோ நாள் அவங்களுக்கு வந்து ஒரு கொறையா இருந்தது நா கூட ஒரு வீடியோல பாத்து சொன்னே அந்த மாரி சுகருக்கோ இல்ல பிரஷருக்கோ வந்தா அஞ்சாரு வரு ஷோ மருந்து சாப்ட்டே வந்தாங்கன்னா அ இந்த மாரி கிட்னி ஃபெயிலியராயிடுமாமா இல்லாட்டி லிவர் வந்து அபெக்ட் பண்ணுவமோ இதெல்லா கேக்கம்போ ஆ எனக்கு இதெல்லா கேக்கமோ எனக்கு பயமாருக்கு நீங்க அதெல்லா எடுத் க்கு வேணா நீங்க ஃபுட்டுலே மாத்திக்கங்க அப்டின் சொல்லி நா பொளம்பிட்டேருக்குமோ அவுங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாருந்தது அதுக்கப்றோ இப்டி மாத்தினதுக்கு அப்றோ ஒரு எப்டி சொல்றது ஒரு டோட்டலா அப்டியே ஒரு உலகமே மாறன மாதிரி அவுங்குளுக்கு ஒரு ஃபீல் இருக்குபோது அது நல்லாருந்தது பாக்குறதுக்கே இப்ப அவுங்க இன்ட்ரெஸ்ட்டா கேக்குறாங்க நம்ம இத சமைக்கலாமா நம்ம இத சமைக்கலாமா இன்னிக்கு இந்த பொரியல் செய்லாமா அப்டின்னும்போது எனக்கது வந்து வித்தியாசமாருக்கு ஒரு சில வீட்லல்லா பாத்தீங்கன்னா அவங்க வந்து பழக்கப்படுத்திட்டு வந்த அந்த வாழ்க்கைய வந்து அந்த ஃபுட்டுல மட்டு நம்ம மாத்தவே முடியாது து ஏன்னா அத அவ அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுத்து அத பண்ணிட்டு வருவாங்க அத வந்து நம்ம மாத்தணுன்றது ரொம்ப வந்து கஷ்டோ ஆனா அத மாத்தணு மாத் திடோ அப்டின்னுபோது எவ்ளோ நல்லாருக்கு இப்ப நானுமே வந்து ஆ எனக்கு இந்த பாத்தீங்கன்னா இந்த நூடுல்ஸு அதுக்கப்றோ இந்த ஃப்ரைட் ரைஸ் இதெல்லா வந்து ரொம்ப புடிக்கு இப்போ அந்த ஒயிட் ரைஸே சாப் பிடாம வந்து எப்பயாது ஒகேஷ்னலா மந்த்லி வந்து ஒன்ஸ் இந்த பிரியாணி சாப் பறதோ இல்ல வந்துட்டு சாப்பாடு மீன் கொழம்பு சாப்பிட்ற அந்த மாரி எதோ ஒரு நாள் இல்லாட்டி ரெண்டு நாள் மட்டுதா சாப் பறோ அப்டின்னுபோது நம்ம ஒடம்புக்கே அது ரொம்ப நல்லதுல்ல ஹெல்த்தியாருக்குல்ல
ம் கண்டிப்பா அதுதா நானு இப்ப வந்து நம்ப கா சாதாரனமா அந்த உணவு முறையெல்லா இப்ப பேக்கிங் பண்ணி ஒரு புது ட்ரெண்டிங்கா நீங்க சொன்ன மாரி டிரரெண்டிங் பாக்கெட்ல விக்ற ஆரம்பிச்சட்டாங்க அத பாத்துதா ம க்கள் வாங்கறாங்க அந்த மாரி கொண்டு வன்ட்டாங்க அது எக்சல இப்பதா அது கொஞ் சோ அந்த ரிட்டனாகுது நீங்க சொன்ன மின்ன சர்க்கிள் லைஃப் மாரிதா ரிட்டன் பேக் இப்போ கொஞ்சோ கொஞ்சமா வர ஆரம்பிச்சிருச்சு என்ன உன்னொரு டிஸ் அட்வாடேஞ்சினா இந்த ஃப்ரூட்ஸு இந்த ஃப்ரஷ்ஷா கெடைக்கிறத வந்து பதப்படுத்தி பேக்கிங்ல பண்ணி பண்றத உன்னு கொஞ்சோ ஆபத்தானது அதுதா ஒண்ணு பண்ண முடியாது பட் இருக்குதுங்கற காட்லா ஆ சில்
ஆமா இப்போ பாத்தீங்கன்னா இந்த கருப்பு கவுனி அரிசிய நாங்க வந்து என்ன பண்ணோ ஆ நாங்க ஒரு மூணு வருஷமா நாங்க அத சாப்ட்டுட்டுருக்கோ சோ மூ மூணு வருஷத் ஸ்டார்டிங் நாங்க வந்து அத என்ன பண்ணோம்னா ஒரு மள்ளிக கடைலர்ந்து அந்த அரிசிய வந்து வாங்கி ட்வந்தோ அது வந்து ஒரு மூணு நாள் ஊற வச்சு செஞ்சாலு அது வந்து வேக மாட்டேங்கிது அதே மாதிரி மிக் சில அரச்சு செஞ்சாலு வேக மாட்டேங்குது இது என்னடா அப்பி இது எப்டிடா சமச்சு சாப்டுறதுனே வந்து எங்கேளுக்கு தெரியல அப்பறோ அந்த ஒரு கிலோ தா வந்து வாங் குனோ அது வந்து முன்னூர்ரூவா வாங்கிட்டு வந்து அப்றோ எங்கிள்க் ரொம்ப வந்து டிஸ்ப்பாயின்மெண்ட்டா ஆயிடுச்சு என்னடா இப்டியே ஆயிட்டுருக்கு அப்டின்ற மாதிரி பின்ன பாத்தீங்கனா நா வந்து என்ன பண்ணே செரி நம்ம வேற இத ஆன்லைன் இன்ஸ்டாகிராமல்லா பாத்துட்டுருக்ம்போ ஒரு ஃபார்மரு வந்து இருந்தாரு அப்போ ஒரு விவசாயிதா அவர் வந்து அவரே வந்து வெளய வச்சு அத வந்துட் ட்டு அவரோட ரெகுலர் கஸ்டமர்ஸ் அ இந்த மாதிரி ஒரு குரூப் ஃபாலோ பண்றாங்க வாட்ஸ்அப்ல அவங்களுக் மட்டுமே வந்து வித்துட்டு வராங்க
ம் ம் இயற்கை அங்காடி மாரி ம்
ஆமா அவுங்க அவங்கக்கி கிட்ட மட்டு நா வாங்குவே அவுங்க என்ன விதக்கிறாங்களோ அத அந்த குரூப்ல அப்டியே சேல்ஸ் பண்ணிருவாங்க அதா அப்டிருக் ருக்கும்போது நா என்ன பண்ணுவ அவர்கிட்ட வந்து நா அத வாங்க ஆரம்பிச்சே அவர்கிட் கிட்ட வாங்கினதுக்கப்றோ பாத்தீங்கனா இருக்குல்ல பரவால்லங்க அந்த அரிசியெல்லா பாத் தீங்கனா அப்டியே ரொம்ப சாப்டாருக்கு அந்த அரிசி நம்ம ஒயிட் ரைஸ் வேதா இது சாஃப்டா இருக்கு பாத்தீங்கன்னா ரெண்டே விசில் மூனே விசில்ல வந்து வெந்துரு
ஓ ஓ ஹை ஹைபெரேட்டு இல்லைனா ஒரிஜினலா இருந்தன்னா சீக்கரத்துல வெந்துரு ஹைபெ ட் இதா இருந்ததுன்னா உங்களுக்கு டைம் எடுத்துக்கு ஆனா பாக்க அதே மாரி இருக்கு
ஆமா அந்த மாதி ரி ரொம்ப நல்லா இருக்குங்க அந்த அரிசி அந்த டேஸ்ட்டு நல்லா இருக்கு எங்க வீட்டுக்கு வர்றவங்களுக்கல்லா சமைச்சு குடுத்தா இந்த அரிசியில இப்படியெல்லா வந்து சமைக்கலாமா கேக்கற மாரி எல்லா கேக்குறாங்க அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கு ஆமா நாங்க வந்து என்னப் பண்ணுவோ இந்த சாம்ப வாங்கி நம்ம இந்த கிச்சடி மாரி பண்றாங்களா யாராவது ச்சு அந்த மாரி செய்வோ ஆ அதுக்கப்பற இருக்கல்ல
கோது ரவைல உப்புமா செய்வா நல்லா இருக்கு
ஆ அந்த மாதிரி வந்து நாங்க சாமைல சாம அரிசில வந்து செஞ்சுப்போ
ம் ம்
இந்த சாமையிலல்லா வந்துட்டு ஆமா அதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த சரவணப் பவன்ல வந்து சாம்பார் ரைஸ் வந்து ரொம்ப பேமஸ் கொல கொல கொலன்னு குடு ப்பாங்க அதுவு அந்த ஒரு பப்படம் வரச்சு சாப்ட்டா அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கு அந்த மாரி நம்ம சாம அரிசி சில செஞ்சோன்னு வைங்ளே அல்டிமேட்டா இருக்கு பிரியாணியே தோத்துரு
ம் எண்ட் ஆஃப்ப பினிஷிங் வரைக்கு ஒரு ஃபீல் இருக்கு இந்த
ஆமா நா வந்து ஃபர்ஸ்ட் ஃபட்ஸ்டு டயட்ல இருக்கணு சொல்லி முடி எடுத்தப்போ இந்த மாரி எல்லா வந்து சாப்ட் இருந்தேனா அப்போ ஒருநாள் மத்தியான எங் அப் பா வந்தாரு நா வந்து இத செஞ்சது எங்க அப்பா சொன்ன ஸ்மெல்லு ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு குடுமா அப்டின்னு சொல்லி கேட்டார் நா சமச் சது ஒரே ஆளுக்கு தா எனக்கு மட்டுந்தா அவகேக் குடுமான்னு வாயலைல கேட்டதுக்காக நம்ம குடுக்காமலையா இருக்கவே செரி இந்தாங்க குடுக்குறே அப்டின்னு சொல்லி ஃபுல்லா போட்டு குடு த்டே சாப்ட்டு எப் எப்போமே எங்க அப்பா என்ன பண்ணுவாங்க ரொம்ப கம்மி குவாண்டட்டி தா சாப்டுவாரு ஒரு சப்பாத்தி ஒரு தோஸ் ச ரைஸ்னாலு ஒரு அன்ன கரண்டி கூட சாப்ட மாட்டாரு அவரு என்ன ன பண்ணாரு நா வந்து எனக்கு ஃபில்லிங்கா ஏனா நம்ம மத்தியானந்தா சாப்டுறோ காலையிலு சாப்றப் கூடாது அப்போ மத்தியான சாப்டனு போது கொஞ்சோ வயிறு நெறையா சாப்டற மாரி ஒரு கிளஸ் ஃபுல்லாவே செஞ்சிருந்தே எங்க அப்பா அது ஃபுல்லா சாப்ட்டுட்டு இன்னியு இருக் கா அப்டின்னு சொல்லி கேட்டாரு அப்போ நம்ம அத வந்து நம்ம டெலிசியஸா டேஸ்ட் கிய சமைக்கும் போது அது டயட்டாவு மாறிர் து நம்ம ஒடம்புக்கு ரொம்ப நல்லது அத சாப்புட்றவங்களு வந்து விரும்பி சாப் சாப்புற்ற மாரி ஒரு டிஸ்சா மாறிடுதுல்ல
ம் கண்டிப்பா மேடம் அதாவது பெஸ்டா பண்ணியிருக்கிங்க அவர் ஆசைய செய்றது சாப்ட்ருக்காரு வீட்டுல செஞ்சது திருப்தியா வந்துருக்காரு வீட்ல செஞ்சிகன்னா ம் ம்
ஆமா இப்போ இந்த மாதிரி எல்லா நம்ம ஹெல்த்தியா சாப்புட்றதுனால எனக்கே வெளியிலெல்லா போனா இப்ப வந்து எதுக்கு க்கு நம்ம போய் காசு செலவு பண்ணி இப்புடியெல்லா தேவையில்லாம நம்ம ஒடம்புக்கு வியாதிய வாங்கிட்டு வர்ணு நம்ம பேசி சாம நான்வெஜ் வீ்ட்ல வாங்கிட் போய் சமைச்சு ஃபேமிலியா உக்காந்து சாப்புட்லான்ற ஒரு மைண்ட செட் இப்ப வந்து மாறிட்டே
நல்ல விஷயந்தா அப்புடிதா இருக்கணு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த ரீல்ஸு இதெல்லா பாத்தீங்கன்னா கலர் ஃபுல்லா நம்ம மைண்ட்ல தா ஸ்டோர் ஆவுதே தவுத்து உண்மையான டேஸ்ட வந்து என்னங்கறது வீட்ல செஞ்சு சாப்ட்டதா தெரியும் அது நம்ம அட்ராக்டிவ் உம் அப்டின்றதுதா ஒரு இத பண்ணாதா நம்மளுக்கு சாட் அதாவது சாட்டிபைஷன் ஆவு அப்டிங்கிறது நம்மள கிரியேட் பண்றது நம்ம என்ன நெனக்கிறோமோ அத திரும்ப திரும்ப அது பாக்குறது பட் உண்மையான ருசிங்கிறது வீட்ல செஞ்சு வீட்ல செஞ்சு சாப்ட்டாதா இருக்கு சாப்புட்றதுங்கிறத விட திரும்ப தொந்தரவு பண்ணாது அதுதா நம்மளுக்கு வேணு அடுத்த நாளு இன்னைக்கு ஏ ரெண்டுக்கு ஒரு பேச்சுக்கு சொல்றே ஒரு ஒரு ஒரு கிலோவ சாப்ட்டா கூட திரும்ப ஒன்னொரு கிலோ சாப்புட்ற அளவுக்கு நம்ம ஒடம்பு நல்லா இருக்கணு அதுக்கு வந்து வீட்ல செஞ்சனாலதா வரு கடையில ஒரு ஒரு கிலோங்கிறது பாக்க அவ்ளோ அட்ராக்டிவ் இருக்கு அளவு சொல்லல ஒரு இது ஒரு ஆஃப் கேஜி தா சாப்ட முடியு திங்கனுன் தோண்ணா கூட அடுத் அடுத்த டைம் திங்க தோணாது திங்க முடியாது ஒடம்பு இருந்தா தானே சாப்ட முடியும் சோ நேச்சுரல் ஃபுட்டு எப்பையுமே அல்டிமேட்டு தா எவ்ளோ நாளு டைனிஸ்டிங் ஆகு மெயின் கான்செப்ட் ட்ட பாத்தீங்கன்னா சீக்கிரோ டைனிஸ்டிங்காவு எ அடுத் அடுத்தது எதுவேணா சாப்ட்டாலு ஒட ஒடம்பு தாங்கு கடை ஃபுட்லா ஒரு நாள் சாப் டிங்னா ரெண்டு நாளு கழிக்குற வரைக்கு நம்மளுக்கு அந்த கெமிக்கல்ஸ் ரியாக்ஷன் எல்லாமே நம்ம ஃபாடிலேயே ஸ்டோர் ஆயிருக்கும்பாங்கல்ல அது மார்ருக்கு நம்ம உடனே ஹாட் வாட்டர் இருந்து சைனீஸ் சாப்புட்றாங்கனா அவுங்களோட க்ளைமேட் அந்த மாரி ஒரு ஒர்த்தரோட ஃபுட்டு வந்து அவுங்கவுங்க தட்ப வெப்ப நிலைக்கு சாப்புட்றாங்க
இல்லங்க அவங்களே பார்த்தீங்கன்னா ரைஸ் க்கு வந்து ரெண்டே வாய்தா சாப்டுவாங்களா ஒரு மீனுன்னா ஒரு கிலோ மீன சாப்டுவாங்களா ஒரு கோழினா ஒரு கிலோ ஃபுல்லா சாப்புடுவாங்களா அப்போ நம்ம ரைஸ் வந்து நம்ம வெட்டு வெட்டுன் வெட்னா இந்த நம்ம முக்கா வயிறு வரும்போதே நமக்கு ஃபுல்லான மாரி இருக்கு
ம் செரிங்க அடுத்த கால் சொல்லலா ஆ ஆ ஓகேங்க ஓகே ஃபாய்